ம் என்ன எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே அம்மா அப்பாலா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லாருக்காங்க
ம் சாப்ட்டீங்ளா
ம் ம் ம் சாப்டாச்சு நீங்க சாப்டாச்சா
ஆ சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
இங்க வந்து கறி கொழம்பு செஞ்சு தந்தாங்க ஆமாமா அங்க பாத்தாச்சிங்க
நாங்க வந்து சாம்பார்
ம் ம் செரிங்க செரி செரி
ம் அப்பறோ என்ன பண்றீங்க
என்னாப் பண்றாங்க போடா அப்டியே ம் நாங்க எல்லாரு இருக்கணுல்ல நைட் டைம்ல ஒரு செக்யுர் கால் பண்ண மாரி விளையாடலா அப்டின் சொல்லி வெச்சுருக்கோ
அப்டிங்ளா நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்ளா
ஆமா ஆமா இங்க வந்து இருவது பேர் இருக்கோ சித்தி ஆமா சித்தி ஃபேமிலியே நாலு பேரு மாமா மூணு மாமா ஃபேமிலியு நாலு நாலு பேரு ஆ நாலு பேரு ரிட்டேர்தா தாத்தா பாட்டி இருக்காங்க ரிஸ்கா ஆமா
அப்டி அப்டிங்ளா இப்ப எப்டி நீங்க கூட்டு குடும்பமா இருக்கீங்க யாரு சமைப் பா எப்டி சமைப்பீங்க
பம்பைல வந்து ஒரே கம்பெனிலதா போனோ மூணு மாமிங்க இருக்காங்க மூணு மாமிங்க சமைப்பாங்க ஒருத்தரு துணி தொவைப்பாங்க ஆ ரெண்டு மாமிகளு ஒரு ஒரு சித்தி வந்து சமைக்க போய்டுவாங்க கூட வந்து நாங்கலா வந்து காய் வந்து அறிஞ்சு தரது இனிமே தரதெல்லா கொஞ்சோ சின்ன சின்ன வேலையெல்லா நாங்களே பண்ணி தருவோ
அப்டிங்ளா பரவால்லயே கூட்டு பு குடும்பமா இருந்தாலு எல்லாரு வேலை செய்றீங்க சேந்து அதுனால கஷ்டமா இருக்காது இல்யா ஆனா தினமு இப்ப இத்தன பேருக்கு சமைக்கிறதுன்னா மூனு வேலையு கஷ்டமா இருக்குல்ல
ஆமா ஆமா இப்ப வந்து மாமிங்லா வந்து வ வேலைக்கு போறாங்க இருந்தாலு சீக்கிரமா வரவங்க வந்து இப்போ அதா பசங்களா இருக்காங்கல்ல சித்தி பசங்க நாங்க மாமா பசங்கலா இருக்காங்கல்ல அவங்களே வந்து நம்ம சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லன்னா அதுக்கேத்த மாரி நாங்களா அறிஞ்சு கிரிஞ்சு இதெல்லா வந்து பண்ணி வச்சிருந்தா வந்து மாமியே வந்து அ கேஸ்ல வந்து செஞ்சுடுவாங்க
ஆ அப்டிங்ளா இருந்தாலு பரவால்லைங்ளே வேலைக்கும் போறாங்க அப்டினும் போது அவங்களுக்கு சமையல்லா பண்ண இன்னு கஷ்டமா இருக் கு இல்லைங்ளா அதையு அவுங்க அப்ப பண்றாங்களா
ஆ பண்ணுறாங்க பண்ணுறாங்க கஷ்டமா இருந்தாலு நம்ம குடும்பனு ஒன்னு ஓட்டணுல்ல
ஆ ஆமா அதென்னமோ கரெக்ட் தா பரவால்ல இந்த காலத்துலயு வந்து கூட்டு குடும்பமா இருக் கீங்க அது பெரிய விஷ்யந்தா இப்போ நெறய பேர் கூட்டு குடும்பமா இருந்தாவே இந்த மாயி சண்டலா வரு இல்லைங்ளா உங்களுக் குல அந்த மாரி சண்டலா வராதுங்ளா
அதெல்லா வரு வரு ஆனா வரு அப்ப ஒரு ரெண்டு மண் நேரோ சண்ட போட்டாலு அதுக்கப்றோ அப்டியே சமாதானம் ஆயி போயிடு
ஆம் பரவால்ல இது ரொம்ப ஆச்சரியமாதா இருக்கி ஏனா இந்த காலத்துக்கு வந்து கூட்டு குடும்பமா இருக்கிறதே வந்து பெரிய விஷ்யந்தா ஏனா இந்த காலத்துல வந்து கல்யாணம் பண்ட்டா கூடோ பொண்ணு பொண்ணுங்க மருமக அந்த மாரி வந்து எல்லாரு தனி தனியா பிரிஞ்சு போயுறாங்க மாமியார் மாமனார கூட பாத் துக்க மாட்டிக்கிறாங்க ஆனா பரவால்லைங்க நீங்க எல்லாரு கூட்டு குடும்பமா இருக்கிறத பாக்க வந்து ரொம்ப ஆச் சரியமாவு இருக்கு அது எ கேள்விபடும் போது ஒரு சந்தோஷமாவு இருக்கு
இன்னொன்னு எல்லாரு எல்லாரையு பாத்துகுவாங்க அதுக்கேத்த மாரி வந்து எதுவு பண்ணிகுவோ இப்போ சமைக்றது மளிக சாமானோ வாங்குறது இதெல்லா வந்து ஒரு மாசோ வந்து எல்லாத்தையு வந்து எடுத்துக்குவாரு பொறுப்புகள எடுத்துனு அதுக்கேத்த மேரி எல்லா கணக்கு வந்து எழுதி வைப்பாரு ஆனா யாரு கணக்கு கேக்க மாட்டோ இருந்தாலு அவர் வந்து ஒரு புத்தகோ நோட்டு மாரி போட்டு எல்லாத்தையு எழுதியே வைப்பாரு
ஆம் பரவால்ல ஆமா அது எழுதி வைக்கிறது ஒரு நல்லதுதான ஏனா அப்பதா ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும் போது என்ன செனவாகுது இப்ப ஏதாவ் வீண் செலவுகள் இருந்துச்சுன்னா அது அடுத்த மாசோ அவரே தவிர்த்து பாரு இல்லிங்ளா பரவால்ல ஏனா இப்ப நம்ம கூட்டு குடும்பமா இருந்தாலு ஆ ஒருத்தரே பாத்துட்ருந்தா கஷ்டமா இருக்கு எல்லாரு பகிர்ந்து பாத்தாங்கன்னா அந்த ஒற்றுமையாருக்கு எல்லாரோடைய கஷ்டங்களையு பகிர்த்துகிட்ட மாரி இருக்கு இல்லைங்ளா
ஆமா ஆமா வீண் செலவுகள்ட்டுட்டு வரு அது வந்து பசங்க இருக்காங்கள தின் பண்டங்கள் கொஞ்சோ அதிகமா தேவப்படுதுல்ல அதனால வீண்செலவுகள் வந்து வரு அது அதனா கொஞ்சோ மனக்கசப்பு வரு இருந்தாலு சொல்லி புரிய வச்சா வந்து எல்லாரு அப்டே போயிடுவாங்ணா
ம் ஆமா ஆனா கூட்டு குடும்பமா இருக்கும் போது பெரியவங்களுக்கு கஷ்டோ இருந்தாலு நம்ப சின்ன பசங்களா இருக்கம்போது சந்தோஷமா இருக்கோ இல்லிங்ளா தெனமு விளையாடலா ஒருத்தர் ஒருத்தர் கூட வந்து இருந்துக்லா ஆ எங்கி நம்ப வெளியப் போய் பசங்க கூட விளையாடணுன்ற அவசியோ இருக்காது நம்ளுக்குள்ளே நம்ம விளையாடிக்லா இல்ல
இல்ல இப்பயே நாங்க அத மாரி தா விளையாடிட் தா இருக்கோ இப்போ நாத்தியம் தா வந்து அந்த கல்லு பொருக்கி தூக்கி போட்டு விளாடுவாங்கள
ஆ கல்லாங்கான் சொல்வாங் இல்லையா அதுங்ளா
ஆமா ஆமா அது வந்து எப்டினா நாங்க ஒரு அஞ்சு அஞ்சு பேரா பிரிச்சுக்குவோ ஆளமே பிரிச்சு இத்தன குரூப்புன் சொல்லி பிரிச்சிட்டு அந்த கல்ல தூக்கி போட்றது விளையாடு விளையாடுவோ
அப்டிங்ளா
ஆமா அதுக்கப்றோ வந்து நை இரவு டைம்ல வந்து இன்னா பண்ணுவோனா அந்த ஏரோ பிளேனு கே வெளையாட்டுனு ஒன்னு சொல்லுவாங்கல்ல
ஆ ஆ தாயபாசு ஆமா
அது வந்து இரவு நேரத்துல எப்வுமே நாங்க வந்து எப்பனா விரும்பி விளாடுவோ எங்க மாமிக்கு வந்து ரொம்ப புடிக்கு அது
ஆ ஆமா அப்போ இப்ப நம்ம வந்து அந்த மாரி விளாடும் போது ரொம்ப மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு எல்லாரு ஒன்னா சாப்படலா ஒன்னா விளையாடலா ஒன்னா தூங்கலா இப்போ எங்களுக்குலா வந்து அந்த மாரி கடையாது ஏனா எங் குடும்போ வந்து தனி குடும்போ தா ஆ கூட்டு குடும்போ கெடையாது ஆனா எனக்கு வந்து கூட்டு குடும்பனா ரொம்ப புடிக்கு இந்த மாரி இப்போ திருவிழா இல்ல தாத்தா பாட்டி வீட்டுக்குலா போறோ கோடை விடுமுறைலலா போறோனா எனக்கு ரொம்ப புடிக் க்கு ஏனா அந்த மாரி டைம்ல எல்லாரு ஒன்னு கூடுவோ இல்லீங்ளா கூட்டு குடும்பமா இருப்போ எனக்கு அது வந்து ரொம்ப புடிக்கு ஆனா நீங்க பரவால்ல எல்லா நாளு அந்த மாரியே இருக்கீங்கன்னா உங்களுக் க்கு இன்னு மகிழ்ச்சியா இருக்கு இல்லிங்ளா
ஆமா ஆமா எனக்கு அந்த மகிழ்ச்சியால்லா இருந்துட்தா இருக்கு இப்போ வந்து நாங்க வெளிய போற ஓ பையே ஏ புள்ள இருக்காங்கள
ஆமா
இப்டே போயிட்டு வருறதுனால நாங்க ரெண்டு பேர் தா போயிட்டு வருவோ காய்கறில்லா வீட்டுக்கு வாங்கிட்டு வருவோன் சொல்லுவாங்க பிரிச்சு வுடுவாங்க இருந்தாலு அது வந்து எங்களுக்கு பிடிக்கு நானோ எங்க மாமா பையனு கடக்கி போறன்ட்டு அதனால நாங்க நாங்க ரெண்டு பேரு போய்ட்டு வருவோ நா ஆனா அசைவம் எடுக்கதுனா என் தம்பி போவா ஏன்னா அவனுக்கு வந்து கடவீதில வந்து எல்லாருக்கு தெரியுன் அதனல்லா அசைவம் வாங்கிட்டு வர்றதுதா அவன் கரெக்டா அவன் போய் வாங்கிட் வருவான் அசை அசைவன்னால நாங்க மேக்சிமம் வந்து ஆ முருக்கு புழிஞ்சு தருவாங்க முருக்கு அந்த டபரா இருக்குல்ல அதுல போட்டு மொத்தமா சாப்பாடு போட்டு கொழம்பு ஊத்திட்டு உருண்ட புச்சி தருவாரு எங்க மாமா
ஆ அதெல்லா சந்தோஷமா இருக்கு இல்லைங்ளா ஆமா இந்த நிலாசோரு சாப்டுவீங்ளா அந்த மாரி மாடியில போயிட்டு உக்காந்துட்டு நிலாவ பாத்து எல்லாருக்கு வந்து உருட்டி தருவாங்ளா
ஆமா ஆமா அப்டியே வந்து உருட்டி உருட்டி தருவாங்க அப்றோ தூண் இருக்கு மாடில உறிச்சி தர போல வந்து உறிச்சி உறிச்சி தர போதத் நாங்க வந்து தூண் மாத்தி மாத்தி விளாடுவோ
அப்டிங்களா
ப்ப பள்ளிகள்ல விளாடியிறிங்கள கம்பெனிக்கு ஆமாங்க அதே மாரி அங்க ஒரு ஆறு தூண் இருக்கு தூண் இருக்கு மாடி பணி அப்ரு மாட்டி மாட்டி விளாட போற அப்டியே ஒருந்த உடுத்து மா மாமி வந்து உருண்ட உருண்ட பிடிச்சி தருவாங்க அப்டியே சாப்ட்டனே அப்படியே நாங்க விளையாடிட்டேருப்போம்
ஆ நாங்க நா வந்து இந்த மாரி எனக்கு நிலா சோறு சாப்படனா ரொம்ப பிடிக்கூம் நா வந்து இப்ப நாங்க தனி குடும்பமா இருந்தாலுமே நா அம்மா கிட்ட வந்து அடிக்கடி கேப்ப அம்மா வாங்க நம்ம மாடியில போயிட்டு நீங்க எங்களுக்கு உருட்டி குடுங்க அப்டி சொல்லிட்டு அம்மா செய்வாங்க ஆனா இப்ப ஊருக்கு போம் போது பாட்டி வந்து அந்த மாரி எல்லாரையும் ஒக்கார வச்சுட்டு இப்ப நாங்க மாமா மாமா பசங்க பெரிமா பெரிமா பசங்க அப்டின்ட்டு வந்து எல்லாருக்குமே உருட்டி தருவாங்க என்னதா நம்ப தனியா அந்த மரி அ சாப்ட்டாலுமே வந்து ஒரு கூட்டு குடும்பமா ஒன்னா ஒக்காந்து ஒருத்தர் ஒருத்தர அடிச்சு பிடிச்சுக்கிட்டு ஒரு மகிழ்ச்சியா சாப்படும் போது அத நம்ம சாப்ட்ட சாப்ட்ட மன திருப்தியூ இருக் க்கோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு இல்லிங்ளா
ஆமா ஆமா நான் வந்து நந்திகா சாந்திகா வந்து எப்பவுமே இந்த உருட்டு புச்சு தர சொல்லுவோம் இரவு நேரத்துல படி நேரத்துல கூட போலாம்பா வந்து சாப்ட்டுருவோ நைட் டைம்ல வந்து உருண்ட புடிச்சு கண்ணு கண்டிப்பா நாங்க தர சொல்லுவோ அதுவு ரச சாதமு
ஆமா அது நல்லா இருக்கோ எனக்கு அந்தமாரி ரொம்ப புடிக்கூ நிலா பாத்துட்டு நிலா சோறு சாப் சாப்புறது பசங்களோட விளையாட்றது இப்ப நாங்க ஊருக்கெல்லா ஒரு நாள் போறோனா அப்போ எல்லாரு கும்பலாருக்கும் போது ரொம்ப சந்தோ ச்சமா இருக்கும் நேரம் போறதே தெரியாது ஆனா என்ன ஒன்னு நாங்க ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ அந்த அப்படிதான் அந்த மாரி இருக்க முடியும் அந்த மூணு நாள் நாலு நாள் இருக்கறதே வந்து அந்த வர்ஷோ சூறா நெனைச்சு தே சந்தோஷப்பட்டே இருப்போ எப்படா அடுத்த வர்ஷோ லீவ் வரு எப்ப நம்ம ஊருக்கு போவோ தாத்தா பாட்டி வீட்டுக் போவோ அப்டி சொல்ட்டு நெனைச்சி நெனைச்சிட்டு அது அதுக்காகவே காத்துட்ருக்க மாரி இருக்கு ஆனா பரவால்ல நீங்க வந்து தெனமுமே அத வந்து வாரோ வாரோ அனுபவிக் க்கம்போது உங்குளுக்கு இன்னு நல்லாருக்கு
ஆ வார வார இருக்கனால இங்க இப்ப எப்ப அந்த பத்து சில பேர் வந்து காலேஜ்கெல்லா போயிட்டு வாருவாங்கல எல்லாமே இப்ப காலேஜ்ல கூப்ட்டா அந்த சந்தோஷம்
ஆ சேரி சேரிங்க ரொம்ப நல்லது சேரிங்க எனக்கு அம்மா கூப்பறாங்க அப்பற பண்ற
சேரிங்க சார்
ம்